ஹலோ கேக்குதா
ம் சொல்லுங்க ம் கேக்குது
சொல்லுங்க என்ன பண்றீங்க
சும்மா றீங்க
ஆ சும்மாதா சாப்ட்டாச்சா
ம் நா சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்ளா
ஆனா இன்னு இல்ல இப்ப ஒன்னே ஆயிட்டே
ஓகே ஓ
என்ன டின்னர் இல்ல இல்ல சும்மாதா இருக் இன்னைக் என்ன சாப்ட்டீங்க இல்ல தோச இட்லி தா சமைக்றத்துக்கு ஒன்னு இல்ல
ம் நா சிக்கனு டோசையு
டெல்ல எப்டின்னு
உங்க வாய்ஸ் லைட்டா ஒரு மாரி குற குறன்னு கேக்குது
இப்ப கேக்கிர்தா
ஆ இப்போ ஒரள்வுக்கு ஓகே நெட்வொர்க் சரியா இல்லன் நெனக்கிறே
இப்போ
ம் இப்போ ஓரளவுக்கு நல்லா கேக்குது
வீட்ல எல்லாரு எப்டி இர்க்கர
எல்லாரு நல்லார்க்காங்க உங்களுக்கு கொழந்தைங்க இருக்காங்ளா
ஆ இருக்கா ஒரு பைய இருக்கா ஒரு வயசுல
அவன எப்பல்லா நீங்க பாத்துக்குவீங்க
உங்களுக்கு
ஆ எனக்கு கொழந்தைங்களா இல்ல
மேரிடா நீங்க
ஆமா
ஓ நியூ மேரிடா
இல்ல ஒன் இயர் ஆகுது பட் கொழ்ந்திங்க இல்ல
ஒன் இயரு என்னங்க நியூ தானங்க
அப்பில்லா யாரு அக்சப் பண்ணிக்க மாட்
அக்சப்ட் பண்ணிக்க மாட்டாங்கதா ஆனா நமக்கு சொல்லுங்க எனக்கு த்ரீ இயர்ஸ் ஆகுது அந்த ஒன் இயர்க்கே நா பட் பட்ட கஷ்டோ எனக்கு தா தெரியு சேம் நீங்ளுதா அத பட்டிட் இருப்பீங்கன் நெனைக்கிறே
ம் கரெட் கரெக்ட்
ம் எந்த ஹாஸ்பிட்டல் போறியா அந்த ஹாஸ்பிட்டல் போனியா ஏதோ பத்து வர்ஷோ
உஹம் உஹம்
கொழந்தை இல்லாத மாதிரி நம்மள ட்ரீட் பண்ணுவாங்க
ன அது என்மோ செரிதா
ம்
அது அது மாமியார் பண்ணா
ஆ பெத் எனக்கு அந்த மாதிரி பண்ணல பெத்ததுங்கலா பண் லே எங்க மாமியார் வீடு சைட் ரொம்ப பெரிய ஃபேம்லி அது ஒ வீக்லி ஒரு ஃபோர் டேஸ்ஸாது சு எங்க வீட்ல ஃபே ஃபேம்லியா யாரு இருக்க தனியா இருந்ததில்ல மே சொன்ன போனா ஏதாச்சு ஒரு கெஸ்ட்டு இர்ந்திந்த இருப்பாங்க வீட்ல அப்டி வரும்போது போன வாரந்தா வந்து கேட்டு போயிருப்பாங்க திரும்பி அடுத்த வார வரும்போது கூட கேப்பாங்க அதா இருக்கிறதுல ஏரிச்சல் போன வாரந்தான கேட்டீங்க உங்களுக்கு தெரியாதா எதோ ரொம்ப கேப் ஆன மாரி அடுத்த வாரமே வந்து கேக்குறது
உ கேக்குறப்ப நீங்க ஒரே பதில் சொல்லணு என்னால பெக்க முடியாது நீங்க வேனா பெத்
ஐயோ அப்ரோ அவ்ளோதா திமிரு புச்சவ பதில் பேசுறா அம்மா சரியில்ல அப் நம்மள சொன்னா தப் கோவ வராது நம்ம அம்மா அப்பாவ சொன்னா தா நமக் அந்த எடத்துல கோவ வருன் தெரிஞ்சிகிட் அவங்கள எ சொல்லுவாங்க வளர்ப்பு சரியில்ல அது இது ஏதாச்சு வாய விடுவாங்க
ம்
அதனாலயே வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட் போயிட் இருக்க மாரி இருக்கு நம்ம இப்போ பதில் பேசிட்டு நாளைக் அவங்கள முன்னாடி யாரும் கஷ்டப்படுத்த கூடாதில்ல உங்க பொண்ணு இப்படி சொன்னா அப்டி சொன்னா அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கு
ம் எனக்கு அந்த பிரச்சன இல்லை ஏனா ஏ அப்பா அம்மா யாரு இங்க வர போறது கடையாது
ஓ அப்டியா ஒரு வருஷத்துலயே அப்டியா
இல்லல்ல எங் இது வரைக்கு ஃபோஸ் ஒரு டைம் கூட எங்க வீட் இல்ல நீங்க வந்தது கடையாதா எனக் எந்த பிரச்சனையு இல்ல
ம்
ம் அப்ரோ உங்க பையனோட பேரு என்ன
ஐயோ பேர் இதல சொல்ல கூடாதே
அப்டியா
ஆமா ஆமா இல்ல நேம் மட்டு சொல்ல கூடாது சொல்லியிருக்காங்க வேற என்ன வேணா பேசிக்கலா அ நேம் கால் நேம் மட்டு மெனுஷன் பண்ணக் கூடாதுன் சொல்லி இருக்
ஓ அப்டி ஒரு பிரச்சன இருக்கா
ஆமா பேசிலா ஒன்னு பிரச்சன இல்ல சொல்லில்லா அப்புமா உங்ளுக்கு எனக்கு தா ப்ராப்ளம் காசு நமக்கு பிடிப்பாங்க பண்ணுவாங்க இந்த மாரிலா பண்ணுவாங்க ஆஸ்
சோ அது வேற இருக்கா
அதனால தா சொல்ற
ம்
ம்
அப்ரோ என்ன ஸ்பெஷல் இன்னக்கி மானிங் என்ன குக் பண்ணீங்க
ஒன்னு ஸ்பெஷல் இல்ல ஆ ஆஸ்விஷ்வல் கார கொழம்பு கத்திரிக்கா போட்டு கீர இப்போ நைட் அதே கார கொழம்பு தோச
ம் எனக்கு வெஜ் சரி எனக்கு வெஜ்ஜே பாத்தாலே பிடிக்கவே மாட்டேங்கிது வர வர
எனக்கு அப்டிதா பட் என்ன பண்ணறது எல்லா எங்க அம்மா சாப்ட்டு பழக போட்டாங்க சோ அது இல்லன்னா இதுன் அட்ஜஸ் பண்ணிக்க வேண்டியத்தா
எங்கம்மா அப்டில்லா இல்ல டெய்லியு நான்வெஜ் கேட்ட டெய்லியு நான்வெஜ் சாப்டுவாங்க ஆனா இப்ப ஏ ஹஸ்பண் வீட்ல அப்டியெல்லா இல்ல
ஓ
ம்
இப்ப உங்க ஹஸ்பண்ட் வீ்ட்ல நீங்க தனியா இருக்கீங்களா ஜாயின் ஃபேம்லி தானா
இல்ல இதுவே மாமியார் மட்டு இருக்காங்க
மாம்னார் இல்ல
மாமனார் இப்பதா ரீசன்டா ஒரு நைன் மன்ஸ் இல்ல எயிட் மன்ஸ்சுகு முன்னாடி எறந்துட்டாங்க
ஓ மாமியார் மட்டு உங்க ஹஸ்பண்ட்கு சிப்லிங்ஸ் இருக்காங்ளா கசின்ஸ்
ம் அப்டிலா யாரும் இல்ல அப்டி இருந்தா கூட நிம்மதியா இருக்கு
ஐயோ ஏங்க நிம்மதியா இருக்க சொல்றீங்க நல்லது நென்னனைங்க
ம் அதுதா நல்லது இதுலையே பாஸ்டு
சிஸ்டர்சு இந்த பிரதர்ஸ்சு சைடு பிரதர்ஸ் ஆச்சு அட்சாப் பண்ணிக்கலா ஏன் வைங்க அவுங்களச்சு ஓகே பைன் நல்லா பேசுவாங்க ஹஸ்பண்ட்ஸ்டோ ஹஸ்பண்டோட சிஸ்டர்ஸ்சு இருக்காங்களே
ரொம்ப அனுபவ பட்ருக்
ஐயோ ஆமாங்க த்ரீ இயர்ஸ் தானே ரொம்ப பட்டுட்டே ஓ பெ பெரிய ஃபேமிலி வேறயா
ம் சும்மா சும்மா வராதீங்க ப்ரோ சும்மா சும்மா
ச்சு
அந்த பையா அது எக் எக்ஸ்போஸ்சு பண்ணவே முடியல அந்த அளவுக்கு பையன் பேஸ் பண்ணிருக்கே
இல்ல என்ன பண்ணாங்க அப்புடி உங்கள
ஒன் இயர் பஸ்ட்டு மேரேஜ் ஆயி ஒன் இயர்ல ரொம்ப கஷ்டமா இருக்கு அழுவே அம்மாக் சொல்லுவே சண்டை போடுவே வீட்டுல அம்மா கிட்ட அப்பா கிட்டலா அப்புறே போக போ க அதுவே கேஸ்சுவல் ஆயிடுச்சு இது தானே காசிப் பேசுறாங்க கேட்க போது சிரிப்பு தா வருது ஏன்னா இது கே இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்
எல்லாருமே அப்புடிதா பண்ணுவாங்க
ம் ஃபர்ஸ்ட்டு ஒன் இயர் கொஞ்ச கோவே வந்துச்சு நெக்ஸ்ட்டு போக போக அது வந்து கேஸ்சுவல் ஆயி டுச்சு நம்மளை பத்தி பேசதுதா நாளே இல்ல ஆ என்டர்டெயன்மெண்ட் இப்ப இன்னைக்கு என்ன டாபிக் பேசுறாங்க ஆ இப்ப இன்னைக்கு இன்னைக்கு இந்த டாபிகோ ஆ பசங்குள சரியா பாத்துக்க மாட்டே ஆ நாளைக்கு வேற டாப்பிக் பேசு வாங்க ஹ்ஸ்பன்டு சரி ஆப்பா ஆ இதா வேலை வேற வேலையே இல்ல
அளவுக்கு மேல போச்ச பேசுங்கடா பேசுங்க என்னை பத்தித்தானே பேசுவீங்க பேசுங்க
ஆஹா அதுவு நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிருடுவே நானு எப்புடி தெரியுமா ரூம்ல அவுங்க பஃஸ்ட்டு பேசிட்டு இருப்பாங்க சரி இங்க என்னடா பண்றாங்க போயி பாக்கலாம்னு நா போயி உட்கார்ருவே என்னேட சைலன்ட் ஆயிருவாங்க ஓ சைலண்ட் அப்ப நம்ம டாபிக் தா ஓடிட்டு இருந்துச்சு அப்போ நம்ம வந்து சைலண்ட் ஆயிடுச்சு நா என்ன பண்ணுவே நா டீசட்டா கிளம்பிடுவே சரி பேசுங்க உங்களுக்காச்சும் கொஞ்ச நிம்மதியா காசிப் பண்ணுங்க நம்ம இருக்கிறதால நம்மள பத்தியே பேச முடிய மாட்ட முடிய மாட்டேதுன்னு நெனச்சிட்டு நா வெளியில வந்துருவே அந்த மாறி நெறைய வாட்டி பண்ணிருக்கே
சொல்லுங் சத்தமா பேசாதீங்க சைலண்டா பேசுங்கன்னு நீங்க சொல்லிட்டு வந்தீங்கன்னா சும்மா இருந்திருப்பே
நா இங்க மொட்ட மாடில தா இருக்கே
இல்ல இல்ல நீங்க போயி அவுங்ககிட்டே வேற ரிக்வெஸ்டா சத்தமா பேசதீங்க எனக்கே கேக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா அங்கிட்டு போய் போயி பேசு
அது தோணு சி அது சிரிப்பு தாங்க வரும் அப்பல்லா எனக்கு இப்ப நெனச்சா கூட சிரிப்பு தா வருது நா என்ன சொல்றே வந்தீங்களா லீவுக்கு ரெஸ்ட் எடுத்தீங்ளா நீங்க போனீங்களான் இருக்கணு இந்த காசிப் எதுக்கு என்ன பத்தி எங்க வீட்ல என் தங்கச்சிங்ள பத்தி அவங்கல்லா அதுகல்லா டைம்மே இல்லாம சுத்துறாங்க தங்கச்சிகல்லா அவங்கள பத்தி இவங்க பேசி அவங்க டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஐயோ அது வீட்டுக்கு ஃபஸ்ட் நான் தானா மருமகள்னு வந்துட்டேன் இவர்தான் ஃபஸ்ட்டு பையன் நான் தான் ஃபஸ்ட்டுனு வந்துட்டேன்னா இப்ப என்ன வச்சு இப்ப செகண்ட் இயர் வச்சு வந்தா என்ன மேபி மறந்துருவாங்க போல அப்டி இருக்க சான்ஸ் இருக்கு பாவம் அந்த பொண்ணு வந்து மாட்ட போது
அப்டிலாம் இல்ல பயப்படாதீங்க அப்போ உங்கள தா வச்சு செய்வாங்க
ஐயோ ஆமாங்க ஃபர்ஸ்ட் தா பெஸ்ட்ன்னு சொல்ற மாரி என்னதான் எப்ப வச்சும் செய்வாங்க போல எல்லாத்துலேயு பெரியவ நீதா செய்யணு நீதா செய்யணு எல்லா
என் வீட்ல நான் ஒரே ஒரு மருமக தானே அதனால என்ன எல்லா வேலையும் வாங்குவாங் நீ ஒருத்தி தானமா இருக்க
நானு ஃப்ர்ஸ்ட் ஒரே ஒரு சன் தா இவங்களுக்கு மூனு டாடர் இவரு ஃபர்ஸ்ட் இவங்களு நெஸ்ட்டு மூணு பொண்ணு
ம்
பையன்லா இல்ல சும்மா அத்த பையன் மாமா பையன் இவருது சைடு பசங்க இருப்பாங்க அவ்வள தான்
ம்
நீங்க சொல்லர டயலாக் நானும் கேள்விப்பட்ருக்கே நெறைய கே நெறைய ச கேட்டு இருக்கே
ம்
அதுவு மாமியார் பத்தி நான் சொல்லவே மாட்டேங்க ஏன்னா மாமியார் சொல்ல மாட்டாங்க அப்டின்னா இந்த ரிலேட்டிவ்ஸ் வராங்கல்ல இருக்கிறது நீங்க தான் பெரியவங்க நீங்க தான் எல்லா வேலயும் செய்யணு ஏஜ்ல நீ கம்மியானே நீ தான் பெரியவ மொரள நீ தான் பெரியவ அத ஏன் கேக்குறீங்க அப்பா
இங்க எல்லாருமே அப்டித்தா சொல்லுவாங்க அப்றோ நீங்க ரீசன்ட் ம் ரீசன்ட் டைம்ஸ்ல எங்க அவுட்டிங் போனீங்க
ரீசன் டைம்ஸ் நா எங்கயு போன்ல இந்த வாரம் ஃபுல்லா ஒர்க்கு ஒர்க்கு பிஸி
ஓ நீங்க இது தவிர வேற ஒர்க் பண்றீங்ளா
இல்ல இல்ல நா நா எங்க ஒர்க் பண்ண போறே நா இதுக்கே திட்டு வாங்கிட்ருக்கேன் வீட்ல வீட்ல ஒர்க் ஒர்க் சொல்றாங்க அவரு அவருக்கு வேல டைட்டு சண்டே ஒரு நாள் தான் லீவு அப் போ நம்ம கூப்ட்டு போய்ட்டா அவருக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் இருக்காது
சேர் சேர் அதனா நீ போதுங்க
ஆமா அதனா நா அவளா போறதில்ல மிஞ்சி மிஞ்சி போனா மந்த்லி ஒன்ஸ் அம்மா வீட்டுக்கு போவே அங்க போய் ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் தங்கிட்டு வரதுக்கு மட்டு வாய்ப்பு தருவாங்க அவ்ள தான்
இப்ப வாய்ப்பு குடுத்துருக்காங்க
ஆமா நம்ம அம்மா வீட்டுக்கு போறதுக்கு நமக்கு வாய்ப்பு தருவாங்க
வீட்ல கண வாய் குடுத்துக்காங்க எவ்ளோ பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்புல்லா கெடக்கிமா
இப்போ ஆமா ரொம்ப தங்கமான வாய்ப்பு அதனா அவங்க அப்டி நினச்சிருப்பாங்க இப்பதானே போயிட்டு வந்த அம்மா வீட்டுக்கு நா உன்ன அம்சேல ஏ அம்மா வீட்டுக்கு போவ நீ ஏன் என்ன அனுப்புனு அந்த மாரி இருக்கும்
டைம் முடிஞ்சு சோ நெக்ஸ் கால் பாக்கலாம் இம்மோஷன்
ம்